ஹலோ ஹலோ
ஆ சொல்லு ஹலோ கேக்குதா நல்லா இருக்கியா
கேக்கு கேக்குது நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ப்ட்டே இப்பதா சாப்ட்டேப்பா இப்பதா சாப்ட்டுட்டு வரே ம் தோச் தோச சாம்பார் இட்லி சாம்பா
இப்ப தா சாப்ட்டோ
வரா இப்பதா
சேரி சண்டே
டாம்பார் மாரி வச்சுருந்தாங்க சூப்பரா காய்கறி எல்லா போட் டு கத்ரிக்கா உருளக்கெழங்கு
ம்
எல்லா போட்டு தா வச்சுருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு இப்போ தா சாப்ட்டுட்டு வரே
ம் பிள்ள கலரு ஃப்ரீயா தானே இருக்க
ஆமாம்பா ஃப்ரீயாதா இருக்கே ஆமாம்பா நீங்க என்ன சாப் டீங்கனு கேட்டே
நானா நா வந்து ஒன்னு பத்துகே
ரசோ பருப்பு அப்பளோ ம் ம்
ம் நல்ல காம்னேஷன்னா சூப்பரா இருக்கு சாப்பாடு
ம் சேரி இப்ப டூரு பத்தி சொல்லு டூரு போலாமா
ம் போலா போலா லாங் ட்ரிப்பா போலா
அதே தானே போட்டு வச்சுருந்தாங்க இந்த சனிக்கிழம
ம் ம் சேர் சேர் ம்
கால எட்டு மணிக்கு கெளம்புனா
ம்
போய்ட்டு நைட்டு பத்து மணி ஒம்பது மணிக்குல ரிட்டன் வந்துர்லா சட்னு
ம் சேரி சேரி சேரி நம்ம வந்து இப் இப்போ ஹும் எல்லா கரெக்ட்டா ப்ளான் பண்ணிக்கலா அப்பதா கரெக்ட்டா இருக்கு ஓகேவா எனக்கு வந்து நம்ம பொயிட் ட்டு வந்து எதுவு வந்து எ இது பண்ண முடியாது அதுனால நம்ம எல்லாத்தையு பா க்க கரெக்ட்டா ப்ளான் பண்ணிட்டு போனா தா சரியா இருக்கு எதுல போவலா லஞ்ச் எல்லா என்னப் பண்ணிட்
லஞ்ன்சுலா வீட்ல கட்டிட்டு வராதே ஹோட்டல்
ஹோட்டல்ல தான்பா வீட்ல எப்டி எடுத்துட்டு போ முடியு
லஞ்ன்சுனா அ ஹோட்டலு ஆயிர்ச்சு
ஆ
அதுக்கு கோயில் இருக்கு போட்டிங் இருக்கு உள்ள ஃபாரஸ்ட் மாரி இருக்கு பெரிய எடோ
சேரி
ஒரு எட்டு ஒம்பது மணிக்குல்லா சென்னை ரீட்ச் ஆயிடு சரியா
ம் சேரி போலாம்
போயிருக்கோ அங்க அதுக்கு தா திருப்பி திருப்பி போறோ சொல்லிருக்கெல்ல எடு வே வேலூர் போயிருக்கா போட்டிங் போயிருக்கானு
ம் ம் ம் ம்
புரியும்
ஏ அம்மு எனக்கே இதானே ஃபர்ஸ்ட் டைம் செரி பாக்கலான்னானா எப்டி இருக்கானான்ட்டு
கோயிலுகுள்ள உக்காரனு இல்லனா அஞ்சு மணிக்கு மேல தா
தே
வேற‌ அங்க
ஆ
செ அப்ப நீ வருவல்ல கன்ஃபார்ம் பண்ணிரு
மதியானத் தோடே இருக்கு ஆ வரே வரே எனக்கு வந்து கரெக்ட்டா டைமிங்லா சொல்லிருங்க
டைம் எட்டு‌மணிக்கா எட்டு மணிக்கு ரெடியா இரு நா வந்தோன பிக்கப் பண்ணிக்கிறே
ம் சேரி சேரி சேரி ஓகே ஓகே
புரில வேற என்னவ யார் வருவா நீ எப்ப வருவ
ம் இது ஏ ப்ரெண்ட்ஸ் எப்டியு கூட்டிட்டு வருவே ப்ரெண்ட்ஸ்ட இன்பார்ம் பண்ட்டு அவுங்களையும் கூப்ட்டுட் ட்டு போலா அப்பதா ஜாலியா இருக்கும்
சரி சரி சரி ஏ நீ பாத்ததில்ல நீ முன்னாடி இப்பதா பர்ஸ்ட் டைம் பாத்துட்ருக்குமா
ம் ஆமா ஆமா நா போனதே இல்ல
ம்
இப்பதா ஃபஸ்ட் டைம் போனாதா தெரியு கேள்வி தா பட்ருக்கே
நல்லா இருக்கும் அந்த எடம்
ம் பாத்க்லா போய் அப்பறம் ஆ சேரி சேரி ஆ
அப்பறன்னா
இன்பமாய் பண் ஏ அப் அப்பில்லாம் இல்ல உங்களுக்கு தா வேல இருக்கு உங்கள்ட்ட‌ பே பேசுறதுக்கு தான் டைம் கூட கெடைக்க மாட்டேங்குது
நாளைக்கு லீவ் இல்ல கவர்மெண்ட் ஹாலிடே
என்ன
நாளைக்கு லீவ் தானே கெவர்மெண்ட் ஹாலிடே என்ன வேல
ஆ ஆம்மா ஆம்மா ம் ம் ம் ஆமா ஆமா ஹலோ
ஆ
அ
கேக்குது கேக்குது
சொல்லுங்க ஆ எனக்கு பிரேக் ஆகுது வாய்ஸ் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு அது க்கு தா கேட்டு செக் பண்ணே
இல்ல இல்ல சேரி நீ இது பண்ணு வீட்ல சொல்லிரு வேல இருக்கு போறோ பத்து மணி ஆகும் நைட்டுனு சரியா
ம் செரி செரி நா இன்ஃபார்ம் பண்றே எ ஃப்ரெண்ட்ஸ்கள்டயு சொல்றே ஓகேவா அவங்க வரது அ எல்லாரு போனா ஜாலியா நல்லா இருக்கும் டைம் போறதே தெரியாது ஒரு டிராவல் பண்றோன்ற டயடு இருக்காது
இதவிட லாங்கா போலா ஆனா நைட்ஸ்டேல்லா பண்ற மாதிரி இருக்கும் இங்கனா கிட்ட போயிட்டு வந்துரலாம் நைட் ஸ்டேலா பண்ண மாட்
நைட் ஸ்டேல்லாம் வந்து வேணாம்ப்பா அப்புறம் ரொம்ப நைட்லா ஸ்டே பண்ணா அது சரியாவு வராது
ம் ம் உக்காந்துட்டே பாக்றது ஒரு மூனு அவர் நாலு அவர் தா
ம்
அ
சேர் சேரி ம் ஸ்டே வந்து பண்லாம் தா ஆனா வந்து எல்லார் வீட்லயு அலோ பண்ணுவாங்களான் தெர்ல
அவ்ளோ பண்ணுவாங்க ஆனா இங்கிட்ருந்து
இல்ல இல்ல ம் வேண்டா வேண்டா எதுக்கு நம்ம வந்து சும்மா ஒன் டே ல போய்ட்டு வர்ற மாரியே பாத்துக்லா
சேரி நீ எனக்கு சொல்லு பாத்துட்டு எப்டின்னு
ஆ சேரிப்பா நா வந்து எ ஃப்ரெண்ஸ்ட்ட சொல்லி கேட்டுட்டு
ம்
அவள்ட்ட சொல்றே ஓகேவா இப்ப எதா ஒர்க் இருக்கா ஒங்களுக்கு
இல்லெல்ல ஃப்ரீயா தாருக்கே
ஆ ஓகே அப்ப ஈவ்னிங் பார்க் போலாமா
ம் போலாமே நா வரே சாய்ங்காலமா
ம் ம் சேரி
உம்
அந்த இது சீஸா ஊஞ்செல்லா போய்ட்டு
நீ சீஸா ஆட போறியா ம்
நா ஆட மாட்டே இருந்தாலு சின்ன பசங்க விளாண்டுட்ருக்கறத பாக்கற்துக்கு நல்லாருக்கு
போலா போலா எத்தன மணிக்கி வருவ
நா ஈவ்னிங்கா போலா
சாய்ங்காலோ அஞ்சு
ஆ இருக்கு இன்ஃபார்ம் பண்ட்டு ம் சேரி சேரி
அடுத்த வாரோ ஒ ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேளு எல்லா வர்றாங்களானு டூருக்கு கேட்டு எனக்கு இன்னக்கி என்னா கெழம நாளக்கினா சாய்ங்காலோ சொல்லு ங்க வராங்னாங்க
சேர் நா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒங்களுக்கு சொல்றே அப்டி பே எதன் னா எவ்ளோது ஷேர்னுன் பேசிக்லா போய்ட்டு எவ்ளோ எதாவ்துனுட்டு பாத்துட்டு நம்ம ஷேர் ஷேரிங் பண்ணிக்லா
அவுங்க எத்தினி பேர் வராங்கன் தெரிஞ்சா தான ஷேரிங் பேச முடியு எத்தினி பேருன் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க
ம் நா கன்ஃபார்ம் பண்ட்டு சொல்றே அப்றோ நம்ம ந்து பேசுவோ அமௌண்ட் பத்தி
பாத்துட்டு சொல்லு இங்க
ம் சேர் சேர்
பார்க்கு வரியா ஈசி யா ஒனக்கு
ஆ வரேன்ப்பா
ம்
ஈவ்னிங் ஈவ்னிங் போலா கன்ஃபார்ம்
எத்தன மணிக்கி வர்னு
ஆ நா சொல்றே நா சொல்றே உங்களுக்கு எத்தன மணிக்கின்னுட்டு ஓகேவா
செர் செர் செரி
பார்க் போனா கொஞ்சோ வந்து அந்த பசங்கல்லா விளாடுறது பாக்குறதுக்கு நல்லாருக்கு
பார்க் போனா அந்த பெஞ்சுல படுத்தூங்குறதுக்கு நல்லாருக்கு
ஆஹ் எல்லா வந்து பசங்க வெளாடுறதுதா நல்லா இருக்குனு சொல்வாங்க டிஃப்ரெண்டா சொல்லி நா இப்பதா கேள்விப்படுறே தூங்குறதுக்கு மா
கொஞ்ச நேர வியாபாரத்த பாப்பாரு எல்லா படுத்து தூங்கனத்துக் பொறகு என்ன தா பண்ண போற
யார் தூங்குறதுக்கு வருவா எல்லாருமே வந்து பசங்க விளாண்டுட் இருப்பாங்க எல்லாரு விளாடுவாங்க அது அப்பதா வருவான்
ஆ எனக் ஒன்னுல்ல வருவல்ல வந்து பாரு எத்தன பேரு பார்க் பெஞ்ச்ல தூங்கிட்ருக்காங்கனு
ஆ நா நெறைய தடவ பாத்திருக்கே எல்லா சின்ன பசங்க விளாண்ட்டுட்டு இருப்பாங்க வய்சானவங்கல்லா வாக் போயிட்டுருப்பாங்க அப்டிதா மா
பத்து எட்டாயிருச்சுனு நெனக்கிறே
ம் இத ஆ நா உங்ளுக்கு இன்ஃபார்ம் பண்றே ஈவ்னிங் வந்து நம்ம பார்க் போற மாரி பாத்துக்கோங்க
சேரி சேரி சேரி
சரிப்பா நா வந்து கால் பண்றே உங்ளுக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே
ஓகே பாய் நா பா பாத்துட்டு கூப்பர்றே எல்லார்டயு பேசிட் பாய் பாய்
ஆ